ஹலோ கேக்குதுங்ளா ஆ சொல்லுங் ஹலோ
என்னப்பா என்ன பண்றீங்க
ம் நா சும்மாதா இருக்றே நீங்க
ஓகேப்பா இல்லப்பா நா ஒர்க் பண்ணிட்டுக்கிறே
சேரி செரி
செரிங்பா சாப்ட்டீங்ளாபா
அ ஆ சாப்ட்டேங் நீங்க
பா என்ன சாப்
நா வந்து புட்டூ ம் சிறுபயிறூ
என்னப்பா
ஆ புட்டூ பச்ச பயிறூ
அப்டியா பரவால்லே காலைலே ஹெல்தி ஃபுட்டா சாப்ட்ருக்கீங்ளே
ஆமாமா காலையில அதா செஞ்சாங்க
சேரி செரி செரி இல்ல நெறைய பசங்க வீட்ல செஞ்ச ஹெல்தி ஃபுட்ஸ் செஞ்சாலு சாப்றதில்லேல
எனக்கு இது ஃபேவ்ரெட்டா புடிக்கூ
அப்டிங்களா புட்டு ரொம்ப புடிக்குமா சேரி செரி செரி ம்
நீங்க
நா வந்து காலைல இட்லி சாப்ட்டேம்பா இட்லி சாம்பாரு சாப்ட்டே செரி செரி பச்சப்பயறுமே ரொம்ப நல்லதுதானே ரொம்ப ஸ்ட்ரென்த்து தானே
ஆமா
ம்
அது கூட பப்படோ வச்சு வரக்காப்பி வச் சாப்புடுவே
ஓ பப்படம் வச்சு சாப்டுவீங்ளா
ம்
செரி ஓகே ஓகே ஓகேப்பா அப்போ உங்குளுக்கு என்ன சாப்பாடு புடிக்கூ
எனக்கு நான்வெஜ்ல பிரியாணி தா புடிக்கூ
பிரியாணி புடிக்குமா செரி செரி ம்
வெஜ்ல எந்த ஐட்டமு அவளக்கா புடிக்காது
ஓ வெஜ்ல எந்த ஐட்டமு புடிக்காதா
ம்
ம் சேரி செரிப்பா
மெயினா சாம்பார் சாதோல்லா புடிக்காது
சாம்பார் சாதோ பிடிக்காதா
ம்
சேரி செரி அப்றோ வெஜ்லயே கூட நல்லா நான்வெஜ் மாரி சாப்புட்ற மாத்ரிலா நெறைய ஐட்டம்ஸ் இருக்கே ஆ பன்னீர் காளான் செய்ய மாட்டிக்கிறாங்ளா ஏ நீங்களே ட்ரை பண்லாலேப்பா ஆ
காளான்லா செய்வாங்க அதெல்லா சாப்பிடுவே
ம் ம்
மத்தபடி எதோ கெடைச்சதுன்னா நானே அப்டி ஏதோ ஒன்னு செஞ்சு சாப்ட்டுக்குவே
அப்டியா அதுதா அதுதா அதாவ்து இப்பல்லா நா நெறைய பசங்க அவுங்களே குக் பண்ணிக்கிறாங்கல்ல
எனக்கு வெஜ்ல வந்து எனக்கு சைடிஷ் எதா தொட்டுக்றதுக்கு இர்ந்தா தா சாப்புடுவே
அப்டியா
உம்
செரி செரிப்பா நல்ல விஷயோந்தா உம் செரி செரிப்பா அப்றமா போர்செல் சும்மாப்பா கேக்குதாப்பா உம்
ஆ கேக்குதுங்க ஆ ஸ்போர்ட்ஸ் எல்லா புடிக்கு கிரிக் கேட்டு கபடி வெளாடுவோ
உம் செரி செரி ஸ்கூல் டேஸ்ல என்ன ஸ்போர்ட்ஸ் எல்லா அதிகமா வெளயாடுவீங்க
ஸ்கூல் டேஸ்லில்லா வெளாண்டது இல்ல இப்ப காலேஜியு வண்ட்ட காலேஜிலேயு எதுலயு சேர மாட்டோ
அப்டியா ஏன்பா
அஹ எனக்கு அதலில்லா இன்ட்ரெஸ்ட் நம்ம சும்மா வெளாடுறது
உம்
போவே
அதாது வீட்ல பிரெண்ட்ஸோட விளையாடுவீங்க மத் தபடி காலேஜ்ல காம்படிஷன் வரும்போது வெளையாட உம் காம்படிஷன்ல சேந்து விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல
அஹ இன்ட்ரஸ்ட்
உம் சேரி சேரிப்பா
ப்ரெரெண்டுங் கூட இருந்து பாத்தன்னா கரெக்டா இருக்கு
ஆ செரி செரி செரிப்பா அப்றோ ஸ்டேடிஸ்ல எல்லா
ஆ அது ஏதோ
செரி செரிப்பா அப்றோ பியூச்சர்ல என்ன ஆகணுன் ஆசப்பறீங்க
ஃப்யூச்சர்ல ரயில்வேக்கு படிக்கலானு இருக்குற
அப்டிங்ளா நல்லதுதாப்பா எக்ஸாம் அப்லே பண்ணி அதுல கோச்சிங் க்ளாஸ் எல்லா போற மாரி ஐடியா இருக்குதுங்களா
ஆ கோச்சிங் க்ளாஸ் எல்லா போய்ட்டு அதுக்கப்புறோ எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு
செரி செரிப்பா
அப்டி ஒரு இது நீங்க இப்ப என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்குறீங்க
நா இப்ப காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கறேப்பா காலேஜ் லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பா
எந்த காலேஜ்ஜ
இங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கற காலேஜ்லதா
ஓகே ஓகே
உம் செரி செரிப்பா அப்புறோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்குறாங்க
பூவெல்லா நல்லாக்குறாங்க
உம் செரி செரிப்பா செரிப்பா நல்லா படிங்க
ஆ செரி
செரிங்கப்பா அப்றோ
அப்றோம் நீங்களே அதெ ஒன் சொல்ங் ஆ நீங்களே ஏதா ஒன்னு சொல்லுங்க
கேக்குதுங்களாப்பா
ஆ
ம் சேர்ப்பா மா இப்ப ரீசன் இப்ப ரீசன்டா நீங்க என்ன குக் பண்ணீங்க நீங்களே ஓனா என்ன குக் பண்ணீங்க
ஹு போனா இந்த ரீசன்டா எதுமே நா பண்ல
ம் லாஸ்டா என்னப் என்ன பண்ணீங்க
ட நன் சோயாபீன் சில்லியு சிக்கன் சில்லியு சாப்டோ
அப்டிங்ளா நீங்க பண்ணீங்ளா
அ அதுக்கப்புறோ கேரளாலந்து வந்தனால எல்லாமே அம்மாவே செஞ்சிட்டாங்க
செஞ்சிட்டாங்ளா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்ளாப்பா
இல்ல இல்ல இல்ல
ம் சேரி டேஸ்காலர் தா போயிட்டு போயிட்டு தா வந் துக்குட்றீங்க அப்டியா சேரி சேரிப்பா செரிப்பா ம் அப்றோ காலேஜ்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா‌ இருக்குறாங்ளா
காலையாவோ நெறைய ஃப்ரெண்ஸ்சுங்கல்லா இருக்குறாங்க
சேரி சேரி அவுட்
எல்லா நம் ம் போவோ போவோ
சொல்லுங் பா என்ன சொல்ல வந்தீங்க எல்லா
இல்ல எல்லாரு போவோ நெறைய ஃப்ரெண்ட்சுங்கல்லா இருக்குறாங்க அவுட்டிங்லா போவோ
ம் சேரி சேரி சேரி லாஸ்டா எங்க அவுட்டிங் போனீங்க
லாஸ்டா நாங்க கொடைக்கேனல் போய்ட்டுந்தோ கொடைக்கேனல் போய்ட்டு ஆமா கொஞ்சோ டிஸ்டன்ஸ் கொடைக்கேனல் போனோ
ம் சேர்ச்
காலேஜ்லயு போயிட்டு வந்த அப்புறோ இங்க வீட்டு பக்கத்துலருக்க ஃப்ரெண்டுங்கூடயு போயிட்
போயிட்டு வந்தீங்ளா ம் சேரி சேரிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுங்க
ஆமா
ஓ நல்லா இது ஹாப்பியா இருங்க என்ஜாய் பண்ணுங்க அதே நேரத்துல நல்லா படிக்கவு செய்ங்க
அ ஒகே
ம் சேரிப்பா செரிப்பா அப்புறம் லன்ச்சிக்கு
லன்ச்சிக்கா
லன்ச்சிக்கு என்ன சாப்பாடுப்பா அம்மா ப்ரிப்பர் பண்றாங்ளா
அ ஹ நா இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்க அவுங்கதா அரிஷ்மிதா அவுங்க வீட்டுக்கு தா வந்திருக்கே
அப்டிங்ளா சேரி சேரி சேரிப்பா சேர்ப்பா அப்புறம் நைட்டுக்கு மட்
அப்புறன்னு அ நைட்டுக்கு வீட்டுக்கு போயிருவ
ம் சேரி செரி
ஃப்ரெண்டுங்க வரண்ருக்கானுங்க
ம் வீட்டுக்கு வரேன்
சே அவுனுங் ஆமா இங்க வருவாங்க கொஞ்ச கொஞ்ச நேர் சுத்திட்டு அப்டியே அவங்கூடயே அப்டியா வீட்டுல கொண்டு போய எறக்குட்டுருவானுங்க
ம் சேரி சேரிப்பா அப்புறம் சம்மர் வெக்கேஷன் போயிட்ருக்கா இல்ல காலேஜ் போயிட்டுதா இருக்கீங்ளா
இல்ல இல்ல வெக்கேஷன் போயிட்டு தா இருக்குது எனக்கு அடுத்த மாஸ் செவன்டீன் தா காலேஜு
ஒ அப்டிங்ளா அப்ப எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சிங்ளா
அ முடிஞ்சிருச்சிங்க
எக்ஸாம்லா எப்புடி பண்ணிருக்கீங்க
அ, ஓ நல்லா பண்ணியிருக்கோ ரிசல்ட் வந்துருச்சி
ரிசல்டு வந்துருச்சா ஓகே ஓகே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களா
ஆ, நல்லா மார்க்ஸு
சேரி சேரிப்பா சேரிப்பா சேரிப்பா அப்றோ உங்ளோட ஹெஃபே நல்ல உங்களுக்கு புடிச்ச ஹாபிஸ் என்ன ஃப்ரீயா இருக்கு போது என்னா பண்ணலான்னு ந நெனப்பீங்க.
ஃப்ரீயா இருக்குமோ ஃப்ரெண்டுங் கூட வெளாடுவோ அவ்ங்களு வருவாங்க ஏதோ ட்ரிப்புப் போலாமான்னு கேப்பாங்க ஆ செஸ்ஸு கேரம் போடு டென்னிஸ் வெளாடுவோ கிரிக் கெட்டு
ம் ம்
எத்தன பேர்ருக்குறாங்களோ அத்தன பேத்துக்கு பொறுத்த மாரி எதோ ஒன்னு வெளாடுவோ.
சேரி சேரிப்பா வீட்ல எது சேர் பக்கத்துல கிரௌண்டு ஏதாவ்து இருந்தா அங்க போய் விளையாடுவீங்களா
ஆமாமா பக்கத்துல கிரௌண்ட்ருக்கு அங்க போய் விளாண்ட்
என்னப்பா நீங்க ஆ என்னஸ்
இல்ல பக்கத்துல கிரௌண்ட்ருக்கு அங்க போய் வெளாண்டுக்கோன்னு
ம் ம் மா
ஆ, பைக் ஓட்றது
உம் ம் சேரி சேரிப்பா
உம்
சேரிப்பா அப்பமா அப்புறமா அம்மா அப்பா எல்லா வீட்ல நல்லா இருக்குறாங்களா
ஆ, எல்லா நல்லாக்கறாங்க அப்பா இல்ல அம்மா இருக்கறாங்க
ஓ அப்டிங்ளா உம் அப்ப அம்மா வீட்டுல தனியா இருக்குறாங்ளா
இல்ல அம்மா வெ ஒரு ஃப்ரெண்டுன் கடக்கி போய்ருக்காங்களா
அப்டிங்ளா
அங்க ஏன் தங்கச்சிங்கெல்லா எல்லாருக்குறாங்க ம், சொந்தக்காரங்கெல்லா வந்திருக்காங்க
ஓ செரி செ சேர் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லா நீங்க போவீங்ளா
ஆ, போவோ போவோ
ம்ம் சேரி சேரிப்பா செரிப்பா நல்லா படிங்க செரிங்களா ஆ அதே மாரி ஹெல்த் தியு பாத்துக்கோங்க அதே மாதி இப்ப நீங்க சொன்ன மாதிரி கால்ல ஹெல்தி புட் சாப்டுவேனு சொன்னீங்ள அந்த மாதிரி அப்பப்ப நல்லா ஹெல்தி ஃபுட்டு சாப்டுங்க
ஆ
செரிங்ளா ஆ நல்லா என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்டு எக்ஸாமு நல்லா படிச்சி எக் எக்ஸா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க இப் இப்ப ஸ்கோர் பண்ணா மாரி நெக்ஸ்ட் எக்ஸாம்லியு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க செரிங்ளா
ஓகேங்
ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா நா அப்புறமா பேஸ்ட்டுமா ஓகேப்பா பாய் ஆ பாய்ப்
பாய்